வணக்கம்
வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே நீங்க நலமா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே
சாப்ட்டாச்சா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க
ஆ சாப்ட்டுட்டே ஆ சப்பாத்தி ஆ தக்காளி தொக்கூ செஞ்சிருந்தாங்க
மிகவும் சிறப்பு
நீங்க என்ன சாப்ட்டீங்க என்ன சமச்சீங்க
எங்க வீட்டுல இன்னைக்கி சப்பாத்தியு சிக்கன் கிரேவியு
சிக்கன் கிரேவியா நல்லது
ஆமா ஆ நாளைக்கி சாப்ட முடியாது இல்லையா அதா இன்றே செஞ்சிவிட்டோம்
ஓ அம்மாவாசன்றதுனாலயா
ஆமா ஆமா உங்கள் வீட்டில் இன்று என்ன சாப்பாடு மதியம்
மதியம் வந்து அம்மாக்கு அவுங்க புளிச்சக் கீர செஞ்சிட்டாங்க நா அது சாப்ட மாட்டே ரொம்ப ரேர் தா ஆ தக்காளி தொக்குதா வச்சிருந்தாங்க மத்தியானோ சுண்டல் வெச்சிட்டு தக்காளி தொக்கு வெச்சிருந்தாங்க
செரி செரி தோழி எப்டி போய்ட்டு இருக்கு வேல எது பாக்குறீங்களா
போய்ட்டுருக்கு எப்போவும் போல படிச்சிட்டு இருக்கே கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கே
இல்ல வேலைக்கு எது நீங்க போறீங் ளா தோழி ஆ வீட்லயே இருக்கீங்க
ஆ படிச்சிட்டு இருக்கே
படிச்சிட்டு இருக்கீங்க அ எப்டி போயிட்டு வரீங்க அலுவலக கல்லூரி பேருந்து எது இருக்கா இல்ல பேருந்தில் பயணிக்கிறீர்களா இல்ல இருசக் கர வாகனமா செரி செரி செரி
கொழந்தைங்க இருக்காங்களா சத்தமா இருக்கு
ஆமா ஆமா
சொல்லுங்க நீங்க பேசுறதே கேக்கல
ஆ இப்ப கேக்குதா தோழி
ஆ இப்ப கேக்குது ஹலோ
ஆ தோழி சொல்லுங்கள் தோழி இன்று எதை பத்தி பேசலாம் தக்காளி தொக்கு எப்படி செ தக்காளி தொக்கு எப்படி செஞ்சீங்க அத பத்தி சொல்லுங்க
ஆ அம்மாதா செஞ்சாங்க பட் எப்டி செய்ணுனு எனக்கு தெரியு அதனால சொல்றே ஆ கடுகுல்லா போட்டுட்டு அ வெங்காயம் போட்டுட்டு வேணு ஒரு சிலர்க்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிடிக்கும் அவுங்க ஆட் பண்ணிப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து அந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு பிடிக்காது அவுங்க வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலா பூண்டு ஆட் பண்ணிட்டு நல்லா வதக் வதக்கிட்டு ப்ரவுன் கலர்ல வர மாரி நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டுட்டு நம்ம குழம்பு மசாலா அப்படி இல்ல அப்டினா அ சில்லி பவுடரும் ஆ கொரியான்டர் பவுடரு போடலா போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு புளி புளித்தண்ணியு ஒரு சிலர் ஊத்தி இருப்பாங்க அவுங்க அந்த மாரி செஞ்சு கொதிக்க வச்சு குழம்பு இறக்கிக்கலாம் இல்லன்னா அப்படியே நார்மலா வந்து வாட்டர் மட்டு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு எது பண்ணுனா கொழம்பு ரெடி கரெக்டா சொன்னேனா
அ அ இப்ப தக்காளி தொக்குன்னு தான நம்ம சொல்றோ அப்ப தொக்கு பதத்துக்கு செய்யணுமா அது கொழம்பு பதத்துக்கு செய்யணுமா
நம்ம வந்து சாதம் மாரி அ வெரைட்டி ரைஸ் அந்த மாரி செஞ்சோம்னா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி தொக்கு மாரி வச்சுக்கலா கொழம்பு வேணு அப்டின்னா அ நெறைய கொஞ்சோ தண்ணி ஆட் பண்ணும் பண்ணி வச்சுக்கலா
சரி தோழி எங்கள் வீட்டையும் எங்கள் வீட்டிலயும் அப்டித்தா செய்வாங்க
அ
அ சப்பாத்தி எப்டி செய்வீங்க சப்பாத்தி ஏன்னா இப்ப மிருதுவா இருக்கிறதுக்கு சில பல யோசனைகள் எல்லா சில பேர் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு கு அத பத்தி எதுவு தெரியுமா
அ சொல்லுவாங்க சுடுதண்ணி ஊத்தலா பால் ஊத்தலா சொல்லுவாங்க ஒரு சிலரு அ பால் ஊத்தி இது பண்ணாலு ஸ்வீட் ஸ்வீட்னஸ்வரும் கொஞ்சோ வந்து சாஃப்ட்னஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாரி நம்ம வந்து சப்பாத்திய வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம பெசிரோமோ ஆன் மசாஜ் மாறி பெசிரோமோ அந்த அளவுக்கு வந்து அது சாஃப்ட்னஸ் குடுக்கும்ன்னு சொல்லுவாங்க எங்க வீட்டுல மம்மி வந்து சப்பாத்தி கல்லு இருக்குல்ல நம்ம போட்டு தேய்கிறோமே அத வச்சு மம்மி வந்து கொஞ்சோ ரெண்டு அடி அடிப்பாங்க ஒக்காந்து மசாஜ் பண்ணாலுமே கூட அது ஒரு ரெண்டு அடி அடிப் பாங்க லைட்டா அது கொஞ்சோ பபினஸ் மாரி வரு அத வச்சு மம்மி வந்து தெரட்டுவாங்க வீட்ல நாங்க சாதாரணமா செஞ்சனாவே அது கொஞ்சோ சாஃப்டா இருக்க மாரிதா இருக்கு அது சாப்டுவோ ஆனா நீங்க சொல்ற மாதிரி அ ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுவ இல்ல மில்க் ஆட் பண்லா
கண்டிப்பாக தோழி எங்கள் வீட்லயும் வந்து அப்டிதா செய்வாங்க எங்க வீட்டு்ல இப்ப நா எப்டி செஞ்சன்னா அ கொஞ்சோ ஒரு பாத்திரோ எடுத்துக்கிட்டே அது வந்து கொஞ்சோ சப் சப்பாத்தி மாவ நா போட்டுக்கிட்டே அது போட்டதுக்கு அப்பறோ அதற் க்கு தேவையான தண்ணீரை கொஞ்சம் கொதிக்க வச்சே அது நல்லா ரொம்பவே கொதிக்கணும்னு அவசிய இல்ல ஒரு மிதமான சூட்டில இருந்தா போதும் ஒரு ஒரு கொதி வந்தா போதும்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு கொதி ஒரு வந்தோனே நா அத வந்து அப்டியே அடுப்ப நிறுத்திட்டு அந்த தண்ணியே கொஞ்ச கொஞ்ச கொஞ்சமா நா அதுல வி ஊத்துனே
செரி
அதுல ஊத்திட்டு அந்த உப்பயு போட்டு அ ஒரே இதா மொத்தமா தண்ணி ஊத்தாம கொஞ்ச கொஞ்சமா ஊத்தி பெசஞ்சுக்கிட்டே இருந்தே நம்ம எவ்ளதுக்கு எவ்ளது நம்ம பெச செய்றமோ அவ்ளதுக்கு அவ்ளது சாப்டா சாப்டா வரு தேவைன்னா கொஞ்சோ தயிர் சேத்துப்போ நாங்க இந்த சைடுல எங்க ஊர் சைடுல அந்த தயிர் சேத் க்கற வழக்கம் இருக்கு பாத்தி செய்யும் பொழுது ஆமா
புதுசா இருக்குங்க நா புதுசா கேள்விபடுறே
ஏ எங்க ஊர்ல வந்து சப்பாத்திக்கு வந்து தயிர் சேப்பாங்க வாழப்பழோ சேப்பாங்க பால் சேப்
ஆ அது கேள்விப்பட்ருக்கே கடேசிக்கு வாழப்பழம் சேப்பாங்க அதையு பாத்திருக்கே நீங்க சொல்ற மாரி சீனியு சேப்பாங்க அதுவு பாத்திருக்கே ஆனா வந்து அ தையிர் சொன்னீங்களா அது புதுசா இருக்கு
அந்த இதுதா மென்மை தன்மைதுக்காக அந்த தயிர் சேப்பாங்க அத சேத்து ட்டு ரொம்ப சேக்க வேணா சும்மா ஒரு குழி கரண்டில ஒரு கரண்டி போட்டு சேத்துட்டு அ வெந்நீர் கொஞ்சோ அதுக்கு தேவயான அளவு சேத்துட்டு நம்ம மிருதுவா கொஞ்ச கொஞ்சமா பெசஞ்சோம்னா நல்ல ஒரு மாதிரி எலகுன மாரி இருக்கு அப்டியே கொஞ்சோ ஒரு கடைசியா பெசஞ்சு முடிக்கிற நேரத்துல ஒரு ரெண்டு டிராப்ஸ் எண்ண விட்டுட்டு நல்ல ஒரு சுத்தியு தடவிட்டு அப்டியே ஒரு மந்நேர இல்ல அரை மந்நேரமாவது ஊற விட்றணு அப்டியே ஊற விட்டதுக் அப்பறோ ஊற விட்டதுக் அப்பறோ அத சிறு சிறு உருண்டைகள உரு உருட்டிட்டு அத நம்ம தேச்சி எடுத்துட்டு அதுலயே நம்ம மூணா முக்கோண ச ப்பாத்தி மாதிரி மடிச்சு கூட செய்யலா அந்த முக்கோண சப்பாத்திங்கிறது வந்து லேயர் லேயரா இருக்கு சாப்டவு நல்லாருக்கு அது மாதிரி நீங்க செஞ்சிருக்கீங்ளா
நா வந்து நார்மலா ரவுண்ட் ஷேப்லதா பண்ணிருக்கே முக்கோணல்லா ரொம்ப ட்ரை பண்ணதுல்ல ஆ நீங்க சொல்ற ப்ராசஸ்லயே அப்டியே பண்ணிட்டு அ நார்மலா ரவுண்ட் மாரி அப்டி உருட்டிட்டு அதா சப்பாத்திய செஞ்சிருக்கே நீங்க முக்கோணம்ல வந்து ட்ரை பண்ணி ருக்கிங்க போல பரவால்ல கண்ட் நல்லாருக்கு
ரவுண்டா நம்ப சப்பாத்திய தேச்சிட்டு அதுக்கப்றோ அத வந்து ரெண்டா மடிக்கணு அதுக்கப்றோ அது நாலா மடிக்கணு மடிச்சிட்டோம்னா அதுக்கு நம்ப ஒரு ஷேப் வரு இல்லையா அத வந்து அந்த பக்கமு அத தேய்க்கும் போது அது முக்கோணமாக வந்துரு அது வந்து வந்தப்ப அத நம்ம சாப்ட்டோம்னா அந்த லேயர்கள் வந்து உள்ளார வந்து ஒரு நாலுல இருந்து அஞ் சு லேயர் வந்து உருவாயிடு அத நம்ம தோச கல்ல போட்டு சாப் டும்போது அந்த நம்ம அந்த தோச அந் தோசக்கல்ல போட்டுட்டு எடுத்துட்டு நம்ப அது அந்த பிரிக்கிறோ இல்லையா பிரிச்சு நம்ப அத சாப்பறோ பாருங்க அது பிரிக்குமிபோது அந்த லேயர் லேயரா வர்றது அவ்ளோ ஒரு அழகா இருக்கு சாப் டவு நல்ல மிருதுவா இருக்கு அ சுவையு அருமையாக இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா எப்பவ்மே நம்ம நார்மலா செய்ரத விட லேயரா நீங்க சொல்ற மாதிரி செஞ்சோ அப்டின்னா சாப்ட்னஸ் நல்லாருக்கு எவ்வளவ் வேணாலு நெறைய சாப்பர்ற மாதிரி இருக்கு நல்லாருக்கு
ஆம்மா அது முடிச்சதுக் அப்றோ தோச கல்ல போட்டு எடுத்ததுக்கு அப்றோ அதுல சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யி தடவிட்டு எடுத்து வெச்சிருங்க சப்போஸ் நமக்கு வந்து இப்ப ஒரு பத்து மணிக்குதா நம்ம சாப்ர்ற மாதிரி இருக்கு நம்ம ஆனா ஒரு எட்டரை ஒம்போது மணிக் கே நம்ம செஞ்சர்றோனா ஆ நம்ப ச தோசக்கல்லுல சப்பாத்தி போட்டு சுட்டதுக் அப்பறோ அதுல வந்து எடுத்து அதுல மேல ஒரு ஸ்பூன் நெய்ய தடவி வெச்சுட்டோம்னா அது எவ்ளோ நேரோ இருந்தாலு அந்த சாஃப்ட்னஸ் அப்டியே இருக்கு
செரி செரிங்க கண்டிப்பா கண்டிப்பா
வேற என்ன தொட்டக்கல்லா நீங்க பண்ணுவீங்க சப்பாத்திக்கு
சப்பாத்திக்கு உருளைக் கெழங்கு குருமா பண்ணுவாங்க அப்புறோ வந்து அப்ப சா ல்னா மாரி சொல்லுவோம்ல எம்டி சால்னா அது ட்ரை பண்ணுவாங்க
ம்
அதுதா பண்ணுவாங்க இந்த மூணுமே பண்ணுவாங்க அப்புறோ வீட்டுல வந்து கொஞ்ச தீம செய் ஆ வேர் கடல சட்னி கூட செய்வாங்க நாங்க மேனேஜ் பண்ணி சாப்ட்ருவோ
சரி சரி தோழி மிகவும் சிறப்பு
நீங்க நீங்க என்ன செய்வீங்க
எங்க வீட்ல வந்து சால்னான்னு சொன்னீங்கல அது வந்து அதிகோ செய்யறது கஷ் டோந்தா பரோட்டாவுக்குதா இந்த சால்னா செய்வாங்க எங்க வீட்ல இந்த காய் கறிலா போட்டு உருளைக்கெழங்கு குருமான்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுவோ அது வந்து சப்பாத்திக்கு அருமையான சுவையா ருக்கு அப்பறோ சன்னா மசாலான்னு சொல்லிட்டு அந்த கொண்டக்கடல கறி இருக்குல்லையா
கண்டிப்பா கண்டிப்பா அதுவு செய்யலா
அதுவு சப்பாத்திக்கு இது ரெண்டுமே மிகவும் அருமையாக இருக்கு இது எல்லாத்தையு விட இன்றைக் கு நா செய்த சிக்கன் கிரேவியு மிக அருமையாக இருக்கு நீங்க
ஒரு நல்ல காம்பினேஷன் அப்டின்னா அது சிக்கன் கிரேவி தாங்க அடிச்சுக்கவே முடியாது
நீங்கள் அதை சாப்பிட்டு இருக்கீங்களா
ஆ நா சாப்புட்டுருக்கே சாப்புட்டுருக்கே
நன்றி தோழி தொடர்ந்து பேசலா தோழி
ஆ கண்டிப்பா நன்றி